வணக்கம் தோழி வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
ம்
தோழி நா பேசறது கேக்குதுங்ளா
டெக் டங்
ஆ சாப்ட்டீங்ளா தோழி
சாப்டாச்சுங் நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்ங்க தோழி இன்னைக்கி என்ன தலைப்பின் கீழ பேச போறோந் தோழி
என்னா டாபிக் இருக்கு உங்களுக்கு என்னா டாபிக் தோணுதோ அது பேசலா
அ இல்ல நீங்க சொல்லுங்க தோழி உங்களுக்கு என்ன தோணு
எங்கயாச்சு பீச் இந்த மாரி எங்கையாது போயிருக்கீங்ளா
ஆ போயிருக்கங் தோழி
ஆ அங்க உங்களுக்கு ஆ பேசுவோ அங்க உங்களுக்கு என்ன புடிக்கு நெறையா விப்பாங்கல்ல
புரிலிங்க தோழி
பீச்ல
புரியலங் தோழி
ஹலோ
ஆ சொல்லுங்க
பீச்ல உங்களுக்கு இன்னா புடிக்கு என்
ஓ சேரி சேரிங்க தோழி நம்ப பாத்தீங்கன்னா பீச்னா பாண்டிச்சேரி இருக்குல்லைங்களா
ஆமா ஆமா ஃப்ரெண்ட்
அந்த பீச்சுக்கு ஒரு மொற போயிட்டு வந்துருக்கோ எப்பன்னு பாத்தீங்கன்னா இப்பதா போயிருந்தோ இந்த மே கோம் கோடைக்கால விடுமுறை வந்சிங்களா
ஆமா ஃப்ரெண்ட்
ஆ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச் போயிட்டு வந்துருந்தோ ஆ போணு அப்டின்றதுனால போகல அ அங்க கோவில் ஒன்னு இருக்குல்லைங்களா திருநள்ளார் திருநள்ளார் கோவில் தெரியுங்ளா
தெரியாது ஃப்ரெண்ட்
ஆ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வழியில செரி அப்டியே அங்க பக்கத்துல இருந்ததுனால சேரி பாத்துட்டு போலா அப்டின்றதுனால அங்க போயிட்டு வந்தோ அதுக்கப்றோ நாங்க நெறையா போகக்கூடிய பீச் பாத்தீங்கன்னா மெரினா பீச் சென்னைக்குத்தா நெறைய போவோ அதுக்கப்றோ அங்க சென்னைலயே ஒரு ரெண்டு மூணு பீச் இருக்கு இல்லைங்களா மெரினா பீச் அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா ஆ இது ஆ இந்த பீச் பேரு மறந்துட்டே தோழி
ஓகே ஓகே சார் இன்னா படிக்கிறீங்க
நா படிச்சு முடிச்சுட்டேங்க தோழி படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்ருக்கே தோழி வேலைக் போய் நா பேசறது ஆ நாங்க பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் பண்றோ தோழி பண்ண வச்சிருக்கோ மாட்டுப்பண்ணை அது இல்லாம இந்த பாக்குத்தட்டு எல்லா இருக்குல்லைங்களா
ஆமா சொல்லுங்க
ஆ அது எல்லா உற்பத்தி பண்ணி விற்பன பண்றோ தோழி
மேரேஜ் ஆயிடுச்சா
இல்லைங்க தோழி
அம்மா எல்லா வீட்ல எப்டி இருக்காங்க நல்லார்க்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க தோழி
ஓகே உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு
ஏ கூட பொறந்தவங்க ரெண்டு பேருங்க தோழி
அக்காவ தம்பியா
அ அண்ணன் தோழி அண்ணன் ஒண்ணு தங்க ஒண்ணு தோழி
வேற என்ன பண்லான்ருக்கீங்க இப்போ எதாது பிஸ்னஸ் படிக்கணு மேல எதாது படிக்கணு இந்த மாரி ஏதாது
இப்ப நம்ம தொழில் பண்ணிட்ருக்கு இந் தொழிலே இன்னு ஒரு நெறைய விதமா யோச்சிட்ருக்கோ அதுக்கு மேல மேல போகணு அப்டின்னு எதிர் பார்க்குறோ தோழி
ஏ
ம் ஒரு உணவகொ ஆரம்பிக்கணுனு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இனிப்பு கடையும் உணவகமு இணைந்து ஒரு ஆ அது தொழில் ஆரம்பிக்கணு அப்டின்ற மாதிரி யோசனேல இருக்கு அதே மாதிரி மொதல்ல இப்ப பாத்தீங்கன்னா பண்ண வந்து பெரிசு பண்ண அ விரிவாக்கம் பண்ணணு அப்டின்ற ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோ
ஆ
அந்த பண்ண வந்து மொதல்ல விரிவகம் படுத்திட்டு அதன் பிறகு வேணா உணவ கமு இனிப்பகமு பண்லா அப்டின்ற ஒரு முயற்சி இருக்கு அது என்னா நடக்குன் தெரிலங் தோழி
ஓகே சார்
ம் நீங்க என்னா பண்றீங்க தோழி
நா வந்து காலேஜ் செகேண்ட் இயர் படிக்கிறே கே ஆ நா என்னோட டிபார்ட்மண்ட் வந்துட்டு பி எஸ் சி சியஸ்
ஆ
படிச்சுட்ருக்கே
செரி தோழி எந் எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க தோழி
கைலாஸ்
புரியலைங் தோழி
கைலாஷ்
அது எங்க இருக்கு தோழி
கலைவாசல் டோல்கேட்கு முன்னாடி இருக்கு
அதா எந்த ஊரு பேரு ஊர் இல்லைங்க எந்த ஊருங்க
அலைவாசல்
அப்டின் ஒரு ஊர் இருக்குங்களா
ஆ இருக்கு நீங்க என்னா ஊரு
நம்ம இந்த வெள்ளூர் தெரியுங்களா தங்கக் கோயில்
எனக் தெரியாதுங்களே
தெரியாதுங்ளா ம் திருப்பத்தூர் தெரியுங்களா
திருப்பூர் கேள்விபட்ருக்கே
திருப்பூருக்கு முன்னாடி சேலம் தெரியுங்களா
ஆ தெரிய தெரியு
ஆ சேலம் முன்னாடிதா நம்ப ஊர் இதே இது எந்த பக்கோ இருக்கு கலைவாசல்ன்ற ஊரு
அலைவாசல் வந்துட்டு சேலம் போற ரூட்ல தா இருக்கு ஆத்தூர் போயிருக்கீங்களா ஆத்தூருக்கு முன்னாடி டோல்கேட் இருக்குல
ஆமா
அதுக்கு முன்னாடி தா
அப்டிங்ளா சரி ஓ நீங்க காலேஜ் படிக்கறது நீங்க காலேஜ் படிக்கறது வந்து அந்த ஊருங்களா
ஆ நா படிக்கிறது வந்து அந்த ஊரு
உங்க சொந்த ஊருங்க தோழி
எங்க ஊர் வந்து சின்ன சேலோ
ஓ செரி செரிங்க தோழி உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லாருக்காங்க
உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தன பேரு
எனக்கு வந்துட்டு ஒரு அக்கா ஒரு தம்பி
ஓ செரி செரிங்க தோழி அக்கா இன்னா பண்றாங்க தம்பி இன்னா பண்றாங்க
பெங்ளூர்ல வேலைக்கு போறாங்க பி எஸ் சி நர்சிங் முடிச்சுட்டு
செரிங்க தோழி
தம்பி வந்துட்டு டென்த் ஸ்கூல் போறா இப்பதா டென்து
ஓ செரி செரிங்க தோழி அதுதா அந்த பீச் பத்தி பேசிட்டு இருந்தோ
அம்மா பென்
போயிருக்கீங்களா தோழி பீச்சு அந்த மாரி
ஆ நா போயிருக்கே அ ம் மால போட்டு டூர்லா போவாங்கல
ஆமாங் தோழி
அப்போ போயிருக்கே மெரினா பீச் அங்க போயிட்டு ம் எங்க அம்மா வந்து என்ன விடல அ தண்ணி வந்துட்டு கால் மட்டோ நெனைச்சுக்கோ கிட்ட போ அதுல போய் வெளாடாத அப்டி பயந்துட்டாங்க அதனால நா வந்துட்டு
ம் ம் ம் ஆமாங்க தோழி அங்க மீன் னெலா விற்பனை பண்ணுவாங்க பக்கத்துல பட்டினப்பாக்கம்னு சொல்லிட்டு அங்க மீன் சாப் சாப்பாடு மீனெலா விப்பாங்க அங்க அருமையா இருக்கோ அங்க போய்
ஆ அங்கலா நாங்க போ நா மால போட்டு போன அங்கலா போகல
ஓ செரி செரிங்க தோழி அதே மாறி பாத்தீங்கன்னா இந்த சென்னையிலயே இன்னொரு பீச்சு சொன்னே இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா என் போர் பீச்னு ஒரு பீச் இருக்குங்கு தோழி இந்த படொலா எடுப்பாங்க பாத்துருக்கீங்களா இந்த கல்லெல்லா போட்டு அப்டியே நடந்து அந்த பீச்சு நடந்து போயே அங்க நிப்பாங்க அலைகள் வந்து அந்த கல்லு மேல அடிக்கோ பாத்துருக்கீங்களா
ம் ம் மெரினா பீச் மட்டுந்தா பாத்திருக்கே
அ அந்த பீச்சு நல்லா இருக்கு அங்க வந்து கடைகளு எதுவு இருக்காது அதே மாரி ஆ நெறைய எப்
ஏதாவது இந்த சுண்டலு கடலை இதலா விப்பாங்கல அதலா வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா
ஆ தோழி சுண்டலுலா சாப்டது இல்ல நம்ம மீன் வகைகள்லா ரொம்ப புடிக்கோ அதனால பீச்சுக்கு போனா அங்க புரில தோழி
மெரினா பீச்ல குதர இருக்குல
ஆமா
அதுலலா போயிருக்கீங்களான்னு கேக்கற போட்டோ எடுப்பாங்க ஏதோ கொஞ்சோ கொஞ்சோ தெரியோ ஆ
ரொம்ப முன்னாடி போயிருக்கீங்கன் நெனைக்கிறே
ஆமா
இப்பலா ரொம்ப மாத்திட்டாங்க இப்பலா அந்த இதலா குதர அந்த மாறி விஷயங்கள்லா வரது இல்ல பீச் எல்லா சுத்தப்படுத்திட்டாங்க அங்கங்க ஆ எப்டி சொல்றது கொழந்தைகள் வெளையாட்டுறதுக்கான அந்த வெளையாட்டு இதெல்லா அமத்திட்டாங்க நீங்க பூங்காக்கு போனா எப்டி இருக்கு பாத்துருக்கீங்களா ஒக்கார இருக்கைகள் அந்த மாரி பண்ணிட்டாங்க இப்போ மாத்தி கட்டி மாத்தி அமச்சு ட்டாங்க பீச்சே மாத்தி அமச் அமச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்ப போய் பாருங்க நல்லா இருக்கு
இப்ப எங்க ஃப்ரெண்ட் போறது எனக்கு இன்னு காலேஜ் முடியு காலேஜு வந்து முடிச்சாதா எங்கே யா இருந்தாலு போற மாரி இருக்கு இப்பெல்லா லீவ் எடுத்து எங்கேயு போற மாரி இருக்காது
ஆ புரியது புரியுது தோழி அதே மாதிரி அங்க போனீங்கன்னா என் ஃபோர் பீச்சும் பாத்துட்டு வாங்க தோழி அது நல்லா இருக்கு நீங்க போனீங்கன்னா ஓகே அத பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆமைகள் இருக்கு இல்லேங்களா
அதெல்லா நீங்க கடல் ஓர் அந்த ஓரத்துல இருக்கு எறந்து ஒரு சிலது எறந்து போயிட்டு இருக்கு ஒரு சிலதெல்லா உயிரோட இருக்கு ஆனா சின்னதா இருக்காது ரொம்ப பெரிய பெரிசா இருக்கு
மெரினாலல்லா பாக்க முடியாது இந்த இ இதுல வந்து பாத் பாத்தீங்கன்னா அ படகு எடுத்துட்டு வந்து ரொம்ப தூரமா மீன் புடிக்க போவாங்க தெரியுங்களா ஆ அந்த மாரி எடங்கள் இது அதாவது மெரினாவோட ஆ கொஞ்சோ தூரமா இருக்கு இது ச் இந்த இந்த பீச் வந்து கொஞ்சோ தூரமா இருக்கு என்ஃபோர் பீச்சுன்றது அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க பாக் பாக்க நல்லாருக்கு ச் ஒரு எந்த ஒரு பாதுகாப்பு கொஞ்சோ பாதுகாப்பு எதுவு இருக்காது பாதுகாப்பு கொஞ்சோ எதிர்பாக்க முடியாது அதே அந்த கல்லுக்கு கீழ பாத்தீங்கன்னா அந்த ஆமைகள் அதா ஆமைகள் தெரியும்ல உங்களுக்கு
தெரியு தெரியு
ஆ அதல்லா பெரி பெரிசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு
ஓகே ஓகே
அதெல்லா பாக்லா நேர்லியே ஒரு சிலது உயிரோட இருக்கு ஒரு சிலதெல்லா ஆ
டிவில போன்ல இந்த மார்தா பாத்துருக்கே நேர்லல்லா பாத்ததில்ல
ஆ என்னன்னா அங்க ஒரு சிலதெல்லா இந்த தூண்டில் நங்குரம் போடும் போது அதுல மாட்டி எறந்துடு
ஓ அப்டிங்களா
ஆ ரொம்ப பெரி பெருசா இருக்கு இல்லைங்களா அதெல்லா ஆ இந்த படகுல ஒரு சில இதுலெல்லா மாட் மாட்டி எறந்துடு
அதெல்லா பாத்தீங்கன்னா மெதந்துட்டே அது கடல் ஓரத்துல வந்துரு ஆனா பெரி பெரிசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு
யாரையு கடுச்சுராது
ஆ கடிக்கலா கடிக்காது கடிக்கலா கடிகாது தோழி
ம் ம்
நம்ம எறங்கி போய் பாத்தாதான தெரியு கடிக்குமா கடிக்காதான்னுட்டு நம்ம அந்த கல்லு ஆமா கல் கல்லுன் ஆமா கீழ போனீங்கனா அலகெல்ல அடிச்சுட்டு போனா ஒன்னு பண்ண முடியாதுல்ல மேலயே அல அதிகமா அடிக்கு அந்த கல்லு மேலயே அல அதிகமா அடிக்கு
ம்
ம் எதுக்காகனா அங்க சும்மா நடந்து போய்ட்டு அங்க கொஞ்சோ நேரோ உக்காந்துட்டு திரும்பியு வந்துர்ற மாரி வச்சுருப்பாங்க
ஓகே ஓகே ம்
ஆ நீங்க போனீங்கன்னா வித்தியாசமா நல்லா இருக்கு பாக்க செரிங்க தோழி நா ரொம்ப நேரம் பேசிட்டோ அடுத்த அழைப்புல பாக்லா தோழி
ஓகே ஃப்ரெண்ட்